ஆ என்னடி பண்ற
எங்கடி இருந்த சும்மாதா உக்காந்த்ருக்கே
சேரி சேரி அண்ணா
அண்ணா இன்னக் காலைல ஆறு மணிக்கே வேலக்கிப் போயிட்டார்டா
நேரமாவே போயிட்டாரா
ஆமா இன்னக்கி ஆ இது ஆப் பெரிய ஆஃபீசர் வண்டிக் போணுமாமா
ஓ
ஐயோ அவரோட வேணு ஓட்டலா அவரோட ஓட்றமாருந்தா ஒம்போது மணிக்கி போனா போது
சேரி சேரி
அவுங்க இந்த மாத்தி மாத்தி ஆள் விர்றாங்கன்னு சொல்லிட்டு
ஆ
பெரிய ஆஃபீசர் வந்துட்டு இவுங்க நீங்க நா போம் போது இவுங்கதா வர்ணுனு சொல்லிட்டு போய்ட்டாராமா அதனால ஒரே இன் ச எப்பவுமே அஞ்சு மணி நாலு மணின் போ வேண்டியதா இருக்காங்க அவருக்கு ஒருனா
ஆ ஆனா கொஞ்ஜொ கஸ்டமாதான இருக்கு
ஆமா ரெக்வொட் டிபார்ட்மெண்ட்னா ப்ரச் பிரச்சனையே இருக்காது.
அதுதா அதுதா. ஆனா எப்பவுமே இந்த மாரி இருக்குமா இல்ல இந்த டைம்லந்து இந்த டைமுக்குள்ள அப்படிங்கிற மாரி.
இல்ல இந். இந்த ஆபீசர்கு ஒட்டுனா மட்டுந்தா இந்த பிரச்சன.
ஓ காலை நேரமா போகுமா.
ஆமா திடீனு எதாவது எங்கேயாவது போனூம்னா கூட்டிட்டு போயிடுவாங்க.
ஆஹ இப்ப நேரமா போறோம்டா ரேட்டு்.
நைட்டு எல்லா எனக்கு கரெக்டா தெரியலடா ஆ நைட்டு உங்க அண்ண இந்த வண்டி எடுத்துட்டு ஒ ஊர்ல இருந்து ஆள் வேலைக்கு சேர்ந்த புதுசுல ஊர்ல இருந்து ஆஃபிஸ். ல்லா வந்திருக்காங்கனு போயிட்டு நைட்டு. பதுனோரு மணிக்கு ஒரு டைம் வந்தாரு. அப்புறம் காலைல இதே மாதிரிதான் கால்ல அஞ்சு மணிக்கு எல்லாம் போயிருக்காரு.
ஓ. ஆனா அதே சேலரி தானா இல்ல எச்சா எதா தருவாங்களா.
சேலரியெல்லா அதேதா
ஓ அவன் கூப்பிடும்போது போனும் ஆனா நம்ம. வண்டி ஓட்டுருக்கு.
இது இ அப் அந்த வண்டி அப்படி இல்ல அது வந்து அவங்க ஆபீஸ் யூஸ் ஒன்லி. அதாவது உங்க அண்ண ஓட். ஓட்டுறது வந்துட்டு வந்து ஆபீஸ்யூஸ்கு மட்டும் தான்.
ஆஹ.
ஆபிஸ்ல இருந்து அவுங்க ரெக்வரிக்கு எங்கேயாவது போறாங்க புடிக்குறாங்க அப்படிங்கும்போது மட்டுந்தா
ஓ
ஆனா இந்த வண்டி அப்படி இல்ல அது வந்து பெரிய பெரிய ஆபீசரா. பெ ஆபிசர் வீட்ல போய் அவர போய் பிக்கப் பண்ணிட்டு அவர் எங்காவது போற மாதிரிந்தா அதனாலதா
ஓ சேரி சேரி.
பிள்ளைங்க என்ன பண்ணுது.
ரெண்டு பேருமே தூங்குறாங்க நானு இப்பதா ஒரு ஏழ்ர மணிக்கு தா எந்திருச்ச
அப்
ம் பாப்பா ஸ் ஸ்கூலுக்கு வேற போகணுமா. அதா நேத்து சொன்னல்ல உன்ட்ட பாப்பாவுக்கு ஸ்கூல் போய் கேக்கணுனு. அதா சே சேரி இன்னைக்கு போலா போய் கேட்டுட்டு வல்லா என்ன ஏதுன்னு போலா நேத்துதா ஆதார் கார்டு போய் பிரிண்ட் எடுத்துட்டு வந்த.
சேரி சேரி போய் கேட்டுவாப்போ யார்யார் போறீங்க. ஏ
நானு அண்ணா பாப்பாங்கதான்.
ம் சேரி போயிட்டு வாங்க போய் கேட்டுட்டு வா
நைட்டு் வேற படுக்க லேட் ஆயிட்ச்சா தூக்கோ இல்லாதனால கண்ணெல்லா அப்டி தக தகன்னு எரியுது
இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா
ரெண்டுமே இருக்கு
அங்க ரெண்டு
ஆமா அதா சேஃப் இப்ப இங்கிலீஷ் மீடியம்னா நம்ம பிரைவேட்ல செக்குற மாரி இருக்குமா ஃபீஸ் கட்டி தா படிக்க வெக்கணூ தமிழ் மீடியம்னா கவர்ன்மென்ட் இது அதுனால செரி போய் இப்ப நம்ம இங்கிலீஷ் மீடியம் படிக்க வக்கிர மாரி இருந்தா பீஸ் எவ்ளோ என்ன எது ஃபர்ஸ்ட் எவ்ளோ கட்டணூ எவ்ளோ மாசம் டைம் குடுப்பாங்க
ம்
தனியா எதாது கோச்சிங் குடுக்கும் போது எதா அமௌண்ட் கேப்பாங்களா இல்ல மொத்தமாவே இவ்ளோதானா அதெல்லா போய் விசாரிக்கணூஅதுக்குதா போறோ
அப்டியா சரி போய் விசாரிச்சிட்டு வா
இல்ல நம்மளுக்கு முடியாது அப்டின்னா நம்ம தமிழ் மீடியம் சேர்த் இதுவே தா
செர்ஸ் த்து பிரெச்சன இல்ல ஏனா இப்ப பாப்பாக்கு நா அப்டியே விசாரி விட்டுட்டு வந்தேனா வெச்சுக்குவே பாப்பாக்கு விசாரிச்சுட்டு வந்தேன்னா நானூ சேரி அதுதா நா இங்க அங்கனு சேத்தருக்கு தமிழ் க இப்ப சவ்டேஸ்வரிலியு மொதல் மாரி சவுடேஸ்வரி எஸ் பி ஓலயு கோச்சிங் மொத மாரி இல்ல
ஆமா
அதனாலதா சரி அங்க கோச்சிங் நல்லா இருக்குங்குற மாரி இருந்துச்சு க்குதுன்னா நம்ம பா அப்பாவ அங்க சேத்திர்லால்ல
ஆமாமா
அதனாலதா கேட்ட
இவ சின்னவலையு கூட்டிட்டுதா போற என்னன்னா அப்ப அண்ணி சொன்னாங்க அவளோடது ஆதார் க்காடு இந்த மாரி எதாவ எடுத்துக்கோ இன்மாரி வந்து பாப்பாக்கு ரெண்டர வயசு ஆச்சு அ இல்லங்க இந்த மாரி ப்ரீ கே ஜி மாரிங்க இங்க சேத்திக்கோங்க இவ்ளதா ஆகுன்னோ ப்டி சொன்னாங்கன்னா ரெண்டு வேத்தியு ஒன்னாவே ஒரே பக்
ஏ பரவால்லடி அ கேட்டு பாருடி அப்டியெதா சொன்னாங்கன் வெச்சுக்குவே அ ஆ பொடிசி வேணப் பே சேத்து வண்டி
அதுதா அதா போய் இப்ப போய் கேக்கப் போறே அவளோடது எடுத்துட் போவே போய் அப்டி எதாச் சேத்திக்லா பரவாலைங் ஏ சேத்துங்க இல்ல வயசு இல்ல நீங்க அடுத்த வருஷோ சேத்துங்கன் சொன்னாலு நம்ம இப்பயே என்ன ஏதுன் எல்லா கேட்டு வந்துர வேண் தா இல்ல இந்த வருஷமே சேத்திக் க்கிற அப்டின்னாங்கன்னா ஒட்டுக் க்காவே சேத்து உட்ற நம்ம எங்கியாச் சாத்துன்னு கூப்ட்டுட்டு அவங்க நெனைச்ச நேரோ கூப்டுவாங்க அங்க போறோ இங்க போறோ ஒரு மணிக்கு வாங்க ரெண்டு மணிக்கு வாங்கன் கூப்டுவாங்க அடா அந்தப் பேம்பஸ் நனைஞ்சா கூட கழிட்டுட மாட்றாங்க நம்மளுக்கு தா போன் பண்ணி கூப்புறாங்க இத்தனைக்கு நமக் தெரிஞ்ச பையனோட அம்மா வேற
அப்பிடி பேம்பர்ஸ் நெறஞ்சா கூடவா
என்ன சொல்றாங்கண்ணா பாப் ப்பா வந்து ரெஸ்ட் ரூம்லா வந்தா பாத் த்திரம்ல்லா வந்தா சொல்லுவா வாய தெறந்து சொல்லுவா
ஆ
ட்ல வந்து எங்கள சொல்றா அவுங்க கிட்டங்கும் போது ரெஸ்ட் ரூம் வந்தா சொல்றா மிஸ்ட சொல்றா ஆ அந்த மாரி ஒண்ணுக்கு போணுன் சொல்லி போயரா பாத்ரூம் வந்தா சொல்ல மாட்டிங்கிறாலாமா அப்டே ஜட்ல இருந்தாங்கன்னு அவ இருந்துட்டா அப்டின் தெரிஞ்சா ஒடனே எனக் போன் பண்ணிருவாங்க நா எங்க இருந்தாலு வந்துருன் நா போய் தா அவளுக்கு அதெல்லா எடுத்து போட்டு நா வெளில் நிக்க வெச்சு கழுகுற வரைக்கு அவ அப்டியே இருப்பா
என்னடி சொல்ற
ஆ ஆமா இதுக் ஒருசிலர் என்னங்கறாங்க காலையில பாத்ரூம் போலைன்னா ஃபேம்பர்ஸ் போட்டுவுடுங்க நாங்க இதல்லா பண்ணமாட்டோ அப்டின்னு
ஹும் இதெல்லா பார்கத்தா மெய் நெய் இப்ப இது இது இதெல்லாம் பாத்துட்டுதா பாப்பா அ அங்க அதா ஒரு கொழந்தைக்கி யூரினரி இன்பெக்ஷன் ஆயிடுச்சம்மா சத்துணவுல விட்டு
ஓ
அதாவது இப்போ எங்க ஸ்கூல்ல வந்துட்டு இதா ஒர்க் பண்றாங்க யா அது என்ன ஹவுஸ் கீப்பிங்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க
சேர் செரி
பையன்ந்தா மூன்றர வயசுதாச்சு அந்த பையனுக்கு
ஆ
ஆ மூன்ற வயசுதா அது ச்சா அப்ப அந்த பையனுக்கு அப்டிதா ஆச்சு ஆ யூரினரி இன்பெக்ஷன் ஆயி ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு நெலமெ வந்துருச்சு அங்க கொழந்தைக்கு
ஓஹ்
சமைக்கு ஆஹ் அதுனாலதா அஹ் சேரி அப்டின்ட்டு நான் அப்புற மிஸ்க் டீ மேம்ட்டீ கேட்டேன் ஆஹ் மேம் இருந்துட்டு உங்க குழந்தங்க இங்க வந்து ஒன் மன்த் நீங்க கூட்டிட்டு வந்து நீங்க டரை பாருங்க குழந்தைங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்க இங்கேயே ஜாயின் பண்ண நாய் அங்க இருக்க அந்த ஆய் மாவுமே வந்து பதெனு வச்சுகோவே பரவாயில்ல நா குழந்தைகளுக்கு ஏத ஒன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறாங்க புடிச்சக்கிறாங்க அப்புறம் அதுவும் ம் நம்ம வீட்டுக்கு குழந்தைங்க அப்படின் சொன்னா இன்னு நல்லாவே கொஞ்சம் பாத்துக்குவாங்க
அதா அதா நானும் இத்தனைக்கும் அந்த அக்கிட்ட வந்து பேசி பாத்துட்டா கா கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கன்னா ஏதாவது தரே்கா நம்ம வேலைக்குெல்லா போனோம்னா எப்படி உங்க கூப்பிட்டோனே அவங்க விடுவாங்களா வெளியே நம்மல ஆஹ் அவங்க அத சொன்னா புரிஞ்சு டாங்க அப்ப வந்து நீங்க தா வந்து மாத்தணோ எங்க ஏதாவது சொல்லிக கொடுக்க
ஏய் அவங்க பாத்ரூம் போனா உண்மையாலுமே பரவாயில்டி நல்லாாதான் இது பண்ணிக்கிறாங்க அமேர் வந்து நான் பஸ்ல போட்டா அவங்கள கிளீன் பண்ணிக்கிறாங்க சரியா ஹ ப பாப்பா திிடீனு என்ன சல ரொம்ப அழுகறே இரு நான் கூப்பிடறேன் ஒரே நிமிஷம் ஒருரே நிமிஷம் சரி தர தர அமைதியா இரு அத்தட்ட பேசிட்டு அம்மா அழுவக்கூடாது அம்மா அத்தட்ட பேசிட்டு தருவேன் அழுவக்கூடாது உம் சரியா ஹலோ
போன் பாக்கணுமாமமா
ஆமாண்டி அன்னக்கு முதல்ல எல்லாம் இப்படி இருக்க மாட்டாடி போன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு ட்டு இப்பந்த ரெண்டு மூணு நாளா ரொம்ப அதிகமா போகம் பா்கக்கணும்னு அழுகுறா வைக்கயா
ஆஹ
ரொம்ப அழுகுறோம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல
அத அதான் அவ இல்ல கொஞ்சம் மயங்கர சேர்த்துட்டோன்னு வைய என்னு என்ண்ணவனவர இன்னைக்கு இருவத்தொன்போதுரு நாலாம் தேேதிமா சொல்லிருக்காங்க நினைக்கிறத ஓபன் பண்றது
ஆஹ் இப்ப இங்க எங்க ஸ்கூல்ல எட்டாம்ந்தேதி சொல்லி இருக்காங்க
அத கரெக்டா எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த டேட்டுன்னு
இல்ல இங்க சொல்லிட்டுாங்க எப்பவுமே எப்படி எல்லாம் பத்துதலாமா
ஓ
அதனால அதான் அதுக்குள்ள கூட்டிட்டு போய் பாப்புக்கு செட் ஆயிச்சு என்ன ஏன்னா அங்கே ஃபீஸ் எவ்வளவு என்ன ஏது அப்படின்னு கேட்டு அஹ் ஆனா ட்டில போது பர்த்சர்டிபிகேட் மட்டும் தானாமா ஆட்டிலாம் வேண்ட சொல்லி சொல்லிிட்டாங்க ஆர்டிக்கு வந்து ஆதார் கார்ட்லாம் வேண்டாங்க நீங்க பர்த் சட் பிகேட் மட்டும் குடுங்க என்னை இங்கிந்து கோபடத் நேத்து ரெண்டு கொழந்தைங்களுக்கு நான் எப்போ இந்த டைம் ஆர் டி அப்ளே பண்ணி கெடைச்சிருச்சாமா ரெண்டு மூணு பேரு கெடைச்சு ச்சமா
சேர் சேரி
ஆனா நெக்ஸ்டு நீங்க கூட வேல லீவ் போட்டு பாருங்க மேம் நீங்க போய் அ ப்ளை பண்ண பாருங்க பாத்துட்டு கூட நீங்க வேற ஸ்கூல் சேத்துற மாரி இந்தா சேர்த்து வுட்டுருங்க மேம் எதுக்கு அது வேஸ்ட் பண்றீங்க அப் அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க
ஓ சரி சரி
கு இப்ப நான் அங்கயே சேர்த்திட்டே நமக்கும் நம்ம புள்ள நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குமா ஒரு பயம் இருக்காது
ஆம்மா
கொழந்தைக்கு அம்மா இங்கதான் இருக்கா அப்டிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும்
ஆஹ்
நம்ம பயப்பட வேண்டியதில்ல அச்சோ நம்ம தனியா விட்டுடுவேனா கொழந்தைகள அடுச்சிருவாங்களோ கொழந்தைய புடுச்சிருவாங்களோ அந்த அந்த மாரி யோசிக்கர்க்கு வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல
ஆம்மா அதுவும் இருக்குல்ல
அப்ப நம்ம ஃபஸ்ட்ஸாண்டர்ட் போய் நம்ம ஸ்கூல்ல சேர்த்தனமா நம நம பேசலலைங்க நானும் இங்க இதாதான் இருக்கேன் என்ன ஏது அப்டிங்கறது அது நம்ம யோசிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பேசுவாங்க கரெக்டாக நம்ம பாத்து இது பண்ணிக்கலாம்
ஆம்மா
அதனால தான் யோசிக்கிறேன்
சரி சரி சரி அப்ப பாரு நானும் கேக்குறேன் நீயும் அங்க எவ்வளவு இன இரு என்னனு பாரு ஆஹ் ஏன்னா நம்ம கொழந்தைங்களோட சேஃப்டி தான முக்கியம் நம்ம வந்து இங் பக்கமா இருக்கு இப்பதைக்கு வேண்டாம் நம்ம காசை பாத்தோம்னா புள்ள அந்த காசு வந்து நம்ம வேற பக்கம்
ஆஹ் ஆமா ஆமா ஆமா நீ போய் விசாரிச்சுட்டு
அதுதான் அதுக்கு வந்து நம்ம இப்படி ஏதாவது பாத்து
ஆம்மா ஆம்மா ஆம் ஆம
ம் சரி அப்ப நான் இன்னைக்கு போவேன் ஒரு பத்து மணி போல கிளம்ப வே போய்ட்டு நான் என்ன ஏது ன்ன கேட்டுட் டு வந்துட்டு கூப்பறேன் சரியா ஆஹ் சரி ஆ வக்கறேன் ஆஹ்